சரி நா வைக்கே
உம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டிங்க இருக்கீங்க
எப்பவுமே பிரச்சனை இல்லாமல்ல இல்ல நா நல்லா தா இருக்கேங்க
ஆ நல்லாதாங்க இருக்கே நல்லாதா இரு க்க உம் சாப்ட்டுட்டே நீங்க
சாப்ட சாப்ட
என்னா சாப்டிங்க
உம் தோச
என்ன தோச கூட தொட்டுக்கு என்ன சாப்ட்டீங்க
சாம்பார்
சாம்பார் செரிங்க
உம்
அப்புறோ
சொல்லுங்க உங்களுக்கு புடிச்சது என்ன
எனக்கு புடிச்சது ஒண்ணே ஒண்ணு இருக்குங்க உயர் உள்ள பொருள் தா இருக்கு அப்டியாங்க செரிங்க
எனக்கு புடிச்சவங்கங்க
ஆ
ஆனா நா அப் சில நேரத்துல நல்லா இருப்பாங்க சில நேரத்துல அன்னி எண்ண இருக்குல அண்ணி அண்ணி எப்டிங்க மூணு ரகம் மாறுல்ல அந்த மாதிரியேங்க மாறுவாங்க அண்ணி ஆ அப்பாவின்னு சொல்லி நம்ப கூடாதுங்க கேளுங்க அப்பாவின்னு சொன்னா நம்ப கூடாது அப் அப்பாவிதா இருந்தாங்க பொண்ண போக போக போக போக கொஞ்சோ ரெமோவா மாறுனாங்க
ரெமோவா
ம் அப்புறமா வந்து கொஞ் சோ கொஞ்சம் ஆவரேஜாதா இருந்தாங்க சுத்தமா அண்ணியணாவே மாறிட்டாங்க இப்ப எல்லாம் மோஸ் இப்ப எல்லாம் கண்ணிங்காதான் இருக்காங்க ரொம்போ
நீங்க தா ரெமோவா மாத்தணு கேக்குதா ஹலோ
அது
ஹலோ உங்க நெட் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஆ கேக்குது சொல்லுங்க
அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடூணு சொல்லுவாங்கல அந்த மாரிங்க அவங்க
ப்பிடியாங்க
ம் ச்சு ஏன்னா ஓ ஒரு சூட்லையே அவங்க கேட்டுக்கணும் கேட்க மாட்டாங்க
ம் இந்த வாரோ அங்க வந்தோ
அந்த மாரி இருந்தா எப்டி அன்னியனா ரெமோவா அந்த மாரிலா இருக்கு இருக்க கூடாது இருக்கனுனா ஒரே மாதிரிதா இருக்கணு அடிக்கடி திட்டு அப்பறமா ஏதாச்சு நொச்சு நொச்சு நொச்சு நொச் சொல்லிட்டு இருப்பாங்க எங்கள எனக்கு டென்ஷன் வரும் பாருங்க
ஆமாங்க
உம் ட்ரூ பண்ணிப்பே அவுங்க என்ன தெரியுமா பன்றாங்க சட்டம் சொல்லி ஒரு இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்க சட்டம்
ஃபாலோ பண்ணாலே எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்க
அது எந்த விஷயத்துல ஃபாலோ கேளுங்க முதல்ல அது எதுல ஃபாலோ பண்ணமோ அதுல தான் பண்ணணும் அவங்களுக்கு இல்லங்க டானு பத்து மணிக்கு வந்துடனமா
ஆமா அவங்களுக்கு எண்ணா வேலையா இருக்கோ இல்ல உங்களுக்காக காலைல இருந்து வெய்ட் பண்ணிருக்காங்களோ அது எப்டி தெரியு எனக்கு சொல்ற மாரி இல்லங்க நா வந்து பொதுவா சொல்றே செரி செரி நீங்க இப்டி யோசிச்சு பாருங்களே
இருங்க இருங்க அது ஏன் உங்க வீட்லையு என்ன இருக்கு கஷ்டம் அந்த மாரி இருக்கு
அது எல்லாரு வீட்லையு தாங்க இருக்கு சேரி செரி இப்டி சொல்றீங்க செரி நீங்க சொல்றது ஒரு நா ஒரே ஒரு பசங்களா போரா நீங்க தாங்க தப்பு பண்றது பசங்களுக்கு எவ்ளோ கஷ்டோ இருக்கு தெரியுமா அந்தெல்லா கஷ்டயெல்லா போகலா யாரு கிட்டயாவது ஒரு ஆள் தா கேளுங்க கே ஆமா ச்சு அது ஒரு நிமிசோ கேளுங்க பசங்க வந்து யாருக்கிட்டயும் காட்டிக்க மாட்டாங்க அவுங்க எப்டி இருக்
நாங்களும் யாரும் கிட்ட காட்டிக்க மாட்டோம் சொல்லிட்டேவா இருக்க முடியும் அவங்க தான் புரிஞ்சுக்கணும்
அது வந்து உங்களுக்கு கொன்று ஒரு நிமிஷம் கேளுங்க உங்களுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அதது பசங்களை எடுத்துக்கோங்களே லைஃப் பார்க்கணும் அவனோட கேளுங்க ஃர்ஸ்ட் லைஃப் பார்க கொஞ்சம் வாய மூடுங்க ஃபஸ்ட்டு சொல்றது கேளுங்க ஒரு பசங்களுக்கு தான் இன்னொரு பசங்க வலி தெரியும் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க சரி ஓகே சரி ஓகே நீங்க எப்படி கம்பேர் பண்ணுறீங்கள அப்போ நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணு உளுக்கு எப்படி இருக்குன்னுனுறேன் பசங்களுக்கு பர்ஸ்ட் அவங்க லைஃப் பாக்கணும் சரியா அதுக்கப்றம் அவங்க வேலை பார்க்கணும் கரியர் என்ன ஆக போறாங்களோ என்ன இருக்கும் அதுக்கப்றம் அவங்க ஃபேமிலியே பாக்கணும் அதுக்கப்றம் அந்த அந்த ஃபேமிலியிலயே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது பாக்கணும் அதுக்கப்புறம் பணம் பணம்
கேளுங்க எக்ஸயூஸ் எக்ஸயூஸ் இருங்க இருதுங்க நீங்க எதுக்கு இதுக்குல்லாம் போறீங்க நான் சொன்னது உங்களுக்கு டைமிங்க பத்திதான் இங்க எதுக்கு அந்த டைம் இருக்குஹ எங்கேயோ இருக்கு சம்பதம் இல்லாம இருக்கு
நீங்க சொன்னீங்கல்ல அன்னி எண்ணு அது இல்லங்க நீங்க சொன்னீங்க அன்னி எண்ணு ரெமோ அதுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாம் எதுக்கு ஆக்குதுன்னு
நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாருங்க இப்போ ஒரு பொண்ணு இப்போ இப்ப வந்து ஒரு பொ இருங்க ரெண்டு பொண்ணு இருங்க இருங்க ரெண்டு பொண்ணு சரியா ரெண்டு சரி நான் யாருக்கும் சொல்லல சரியா இப்ப நான் என்ன சொல்றேன்ன ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஆ ந வெுக்கு காலேஜ் ஆயிடுச்சு இப்ப வந்து ஜாப்கு தேடிதுக்க ஒண்ணு பொண்ணு சரியா இப்ப நான் ந நானும் அந்த பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஓகேவா அந்த பொண்ணு வந்து ஜ ஜாப்கு வந்து தேடிட்டு இருா அவனுக்கு கஷ்டம் இருக்கு ஏனா தலையில வந்து ரொம்போ என்ன பண்றது டிப்ரெஷன் இருக்கு ஓகேவா அப்புறமா வந்து இப் இப்போ இந்த பொண்ணுக்கு எப்டின்னா அவங்க அவனுக்கு எதுவுமே இல்ல வேலைக்கு போறது இல்ல எதுமே இல்ல காலேஜ்கு போணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரணு இதுதா வேல அந்த நடுல என்னன்ன வேலனா அந்த பொண்ணுக்கு
ம்
அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில் இல்லையா அதது பாார்த்துக்கணும் சரியா அது என்னென்ன வேலை இருக்கும் உங்களுக்கு உங்க அம்மாவும் பண்ணுவாங்க அப்ப நீங்க பாத்துிருப்பீங்க வீ்ப்ப எடுக்கணது இருக்கும் பா சாமனைல்லாம் கழுவணும் எல்லாமே டீடைலால்லா சொல்லனா நார்மலா தா சொல்ற எல்லா வீட்டு வே எல்லா வீட்டு வேயு இருக் இருக்கு ஓகேவா துணி மணில இருந்து எல்லாமே எல்லாம் மே இருக்கு ஓகேவா எல்லாமே செய்யறாங்க தா ஆனா வந்து இப்ப வந்து ஒரு டைமிங் சொல்லிருக்கு பாத்திங்களா அது வந்
சேரி இவ்ளோ சொல்றீங்களே செரி இப்டி சொல்றிங்க ஒரு நிமிஷோ கேளுங்களே அந்த டைமிங் ஃபர்ஸ்ட் யாருங்க செட் பண்ணது அது கொஞ்சோ இது பண்ணுங்களே
என்னாது
வ டைமிங் ஃபர்ஸ்ட் யார் செட் பண்ணது பத்து மணிலருந் பத்து மணிக்கு தா வரணு அப் பின் டைமிங் யாரு செட் நல்லா தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுமா பொய் சொல்றீங்க நீங்க போங்கோ இல்ல இல்ல இல்ல நீங்க பொய் சொல்றீங்க ஆமா ஏ நீங்க பேசுறதுலயே எனக்கு தெரிஞ்சிடு நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சி நீங்க தா வெச்சிருப்பீங்க டைமிங் எதுக்குன்னா நீங்கதா லேட் ட் பண்றது எதுக்கு நா சொல்றே பாருங்க ஏனா நீங்க சொல்றது பாத்தா அந்த பையே வந்து சும்மா இருப்பா நெனைக்கிறே செரியா
பண்லா அவே எப்டி தெரிமா அ ரொம்ப பாவங்க பச்ச கொழந்த பாருங்க பா இந்த இந்த மாரில்லா சொல்றத பாத்தா நீங்களே தா இருப்பீங்கன்னு எனக்கு டவுட்டா இரு
சி சி அப்டிலா ஒன்னு இல்லங்க செரி ஃபர்ஸ்ட்டு கேளுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பையனே ஒரு பையனா இருக்கறது இன்னொரு பையனுக்குதா தெரியு ஈஸி இல்ல நெஜமாலே நீங்க அப்டி நெனைக்கிறீங்க ஆனா அவே லைஃப் லாங் ஓடுனு நின்னுக்கு இப்போ காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா அவே ஓடுனோ இப்ப ஓடுவால்ல லைஃப்காக அவே வந்து ஓடிட்டு தா இருக்கணு நிக்க முடியாது நிக் க்க முடியுமா நீங்களே சொல்லுங்களே பாருங்க அது ஒரு நிமிஷோ கேளுங்க கேளுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்டு வந்து அவே
காலோட ஸ்பீக் பிரேட்டு கம்பண்னாலயே நிக்கலா
செரி கேளுங்க அவனோட ஃபேமிலிய பாக்கணு அவன ஃபேமிலிவுக்கு சம்பாதிச்சு சம்பாச்சு குடுக்கணு அதுக்கப்புறோ அவனுக்காக யாருக்கிட்டயோ போய் மேரேஜ் பண்ணணு செரியா அது பண்ணதுக்கு அப்றோ ஆ ஆ அதா வீட்ல யார பண்ணி வீட்ல பண்ணி வெக்கிறாங்களா பண்ணிட்டு அதுக்கப்புறோ நெக்ஸ்ட்டு அவே கொழந்த இருந்தா அவே கொழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸு அது இது எல்லாத்துக்கு பாத்து அதுக்கப்புறோ வெக்கேஷன் எங்கேயாது போனம்னா அதுக்கு அவே ஓடி ட்டு தா இருக்கணு அவே ரிட்டேர் எப்ப ஆரானோ அப்போ வரைக்கு ஓடிட்டு தா இருக்கு
ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லாமே கஷ் நீங்க சொல்றீங்கள அதுக்கும் மேல இருக்கு அதுக்கும் மேல அதுக்கும் மேல அந்த மாரி இரு க்கு கெழ்வி ஆனா கூட கெழ்வி ஆனா கூட என்ன இருக்கு இல்லயே ரிலாக்ஸா எங்க இருக்காங்க கொஞ்சோ சொல்லுங்க
ஏக் நிம்ஷோ கேளுங்க அவுங்களுக்கு ரிலாகேஷன் பண்ண
இவ்ளோ நீங்க சொல்றீங்களே உங்க அம்மாவே கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்காங்களா
என்னாது ஆ இருக்காங்கள இருக்காங்க இருக்காங்க மா இருக்காங்க
க்கல்லா எங்க போ போறதில்லயா
இல்லங்க வீட்ல தாங்க இதா நான் போறேல்ல
நீங்க சொல்றது பாத்தா போ மாரியே தெரியுதேங்க
போ மாரியே தெருணா என்னங்க பண்றது போ மாதிரி
நீங்க தான இப்போ சொன்னீங்க ஆ னுங்க நீங்க தா அந்த சட்டம் போட்ட மாரியே தெரிதுங்க சார் அதுதான் நா உங்களுக்கு ரிபிட் பண்றோங்க மா நீங்க சொல்றத பாத்தா நீங்க சொல்றத பாத்தா உங்க அம்மாவும் வேலைக்கு போறாங்க உங்க அம்மாவும் கஷ்டபடுறாங்க வீட்டுக்க
விடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பசங்களா தான் இருக்கிறது எப்படி கொழந்த தெரிஞ்சுகோங்க
பசங்களுகான வலி பெண்கள் கு எவ்வளவு வலி
அதெல்லாம் விடுங் நான் சொல்றது ஃபஸ் துங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நீங்க உங்க உங்க சைட்ல இருந்து பேசாதீங்க நா பொதுவா பேசுன பாருங்க அதை ஃபஸ்ட் கேளுங்க நீங்க இதுமே பொதுவா பேசிட்ட நான் சொல்றது ஃபஸ்ட் கேளுங்க ஒரு பசங்கனா இருக் நீங்க நீங்க எப் எப்பவுமே வந்து ஃபஸ்டு கேளுங்க நீங்கல்லா எப்பவுமே வந்து உங்களோடது மட்டும் தா பாப்ப பாப்பீங்க ஆனா ஒரு பையன் வந்து இருந்தா அந்த பொண்ணுக்கு பாப்பா சரியா பாக்க மாட்டானு சொல்ல கூடாது பாப்பான் அவனோட கஷ்டமும் பாப்பான் பாத்துட்டு
யாரு யாரு சொன்னது? இப்ப அது ஒரு பொண்ணு இந்த பெண்ணாமா போமா பாப்பாங்க என் பண் பாக்க மாட்டாங்கல யாருக்கு
நான் உன்களுக்கு சொல்றது புரிதா இல்லையா பாப்பானா கேரா பாப்பானு சொன்னேன்
நாங்க எல்லாம் கேர்லா கேர் இல்லாம எல்லா தூக்கி விட்ருவாங்களா என்ன
வலி வேதனை எல்லா சொன்னீகல்ல அது பாப்பான் அதுவும் அவன் இது பண்ணுவான் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவா சரியா நீங்களே ஏதோனு பேச கூடாது தெரிஞ்ச மாதிரியே
ங்க இவ்ளோ பேசுறீங்களே நீங்க அப்ப நீங்களும் அந்த பொண்ணுக்கு எ எந்த மாரி டார்சர்லா குடுபீங்க
டார்சர் நா இப்ப கூட சொல்லுவ நான் டார்சரே பண்ணதுல்ல சரியா நான் எங்க சொன்னாலும் நான் சொல்லுவேன் யார் முன்னாடி கூட சொல்லுவே அந்த பொண்ண தான் எல்லாரு திட்டுவாங்க தவர கேளுங்க எல்லாரும் அந்த போண்ணா நான் சொல்ற பாருங்க எல்லா
உங்க வாய்ஸை பாத்தா அந்த நம்பற மாரியே இல்ல எனக்கு
அப்படில்லை எல்லாரும் அந்த பொண்ண தான் திட்டுறாங்க தவிர என்ன யாரும் திட்ட மாட்டாங்க அது நேஜம் சரியா ஆனா அந்த பொண்ணிக்கி தெரியாது
அந்த பொண்ணு வீட்டுல உங்களுக்கு கூப்ருப்பாங்க
நானும் அப்படியே மெயின்டன் பண்ணிருப்ப அவளோ தாங்க
அப்படியா ரொம்ப நல்லது பாவம் அந்த பொண்ணு அப்பனா
குடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு
போயிட்டு வாங் போயிடு வாங் நல்லபடியா போங்க டார்சர்ல்லா பண்ணாதீங்க என்
சரிங்க